ம் சொல்லிக்குதுங்க நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கம்ப்பா அப்பா அம்மா வீட்ல எல்லாரு
எல்லாரு நல்லாருக்காங்க எல்லாரு நல்லாருக்காங்க நல்லாருக்கோ உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா எதாவது படிச்சு முடிச்சு அடுத்து வெளிநாடு போணுன்றதெல்லா இருக்கா
ஆ அப்டியு ஒரு ஆச இருந்ததுங்க அப்டியு ஒரு கனவு இருந்தது பட் இன்றைய கால சூழ்நில பாத்தீங்கன்னா அப்டி இல்ல அதுக்கு உல்ட்டாவா இருக்குது ஏன்னா இப்போ ஐ டி பீல்டு எல்லாமே கொஞ்சோ டவுனா போயிட்டுருக்கு அப்ராடு போற அளவுக்கு இப்போ ஆ ஆர்டிபீஷியல் இன்டெலிஜென்ட் வந்தங்காச்சி வந்தங்காட்டி எல்லா கொஞ்சோ டவுன் ஆயிருச்சுங்க
ம் ம் இருந்தாலும்ப்பா நம்ம தமிழ்நாட்ட பொறுத் தளவுக்கு நம்ம எவ்வளோ தா ஒழைச்சாலு ஒழைப்புக்க ஏத்த ஊதியோ கெடைக்கவே இல்ல அப்டிதான ஆ இப்ப பாரு நா இப்ப டீச்சரா ஒர்க் பண்ணே அ ஃபைவ் தௌசணு சவன் தௌசண்க்குள்ள தா தராங்க மேக்ஸி மம் நம்ம அவ்ளோ படிப்பு படிச்சு ஆமாப்பா மந்த்லி அவ்ளோ தா கெடைக்கு அதனாலயே எனக்கு வந்து போக அதிகமா விருப்போ இல்ல என்னாடா இது வேற எங்கேயாவது போனாலு கொஞ்சோ சேல்ரி நெறைய கெடைக்கு ஆனா அதுக்கு ஏத்த மாரி பாத்தீங்கன்னா ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு வேல
ஆமா ஆமாங்க கொஞ்சோ கஷ்டந்தாங்க
ஆமாப்பா ரொம்ப வேல ஜாஸ்தியா இருக்கு அது சரியா சா லஞ்ச் டைமு சாப்ட முடியாது காலைலே எஞ்சு போறதா இருக் க்கு ஆ அந்த அளவுக்கு இருந்தது வேல அதுவும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்பல்லா ரொம்ப கஷ்டம் வந்து அதனால பாத்தா பாருங்க ஏழாயிரம் அவ்வளோதா ஆனா ஃபைவ் தௌவ்சன்க்குள்ள ஐயாயிரத்துக்குள்ள தா குடு
இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சோ சேர்த்தி கூட குடு பாங்கல்லங்க பா இருவது இருவத்தஞ்சு பாஞ்சு
இல்ல இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நா இங்க ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண பாத்தீங்கன்னா எக் எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு வந்து மூணு வருஷம் இருந்தது ஆ செவன் தௌசண்ட் தா தருவ அப்டின்றமாரி சொல்லிட்டாங்க அதுக்கே அக்ரிமெண்ட்‌ வேற மூணு வருஷம் நீ பாக்கணும் அப்டின்ற மாரி ஒரிஜினல்லாம் குடுத்து மூணு வருஷம் பாக்கணும்ன்ற மாரி குடுத்துட்டாங்க அதனால வீட்டுக் க்கார் வந்து வேணாம் நீ அது அந்த மாரில்லாம் போக வேணாம் அப்டின்ற மாரி சொல்லிட்டாரு அதோட இப்ப தம்பிய வச்சுட்டு வீட் வீட்ல தா இருந்துகிட்டு இருக்க ஸ்கூல் எதுவும் போகுறது இல்ல அதிகமா
அ செரி செரிங்க மேடம்
வீட்டுக்கார் பாத்தோன்னா அதான் இந்த அவர் வந்து அவரும் டீச்சிங் லைன்ல தா இருக்காரு பிடி சாரா இருக்காரு வெளையாட்டு துறையில இருக் க்காரு அவரு அவருக்கும் பாத்தோனா பதினஞ்சாயிரம் இருவதாயிரம் இவ்வளோதாம்ப்பா அதுக்கு ஆனா ஃபுல்லா வந்து பாத் தோனா வேல இருக்கும் காலையில ஏழு மணிக்கெல்லாம் ஒரு வேலைக்கு பிடி சாரா அவர்தான் உங்களுக்கு தெரியுல்ல விளையாட்டு துறைய பத்தி ஆ கா
ஆ எல்லா எக்சசைஸ்
ஆமாங்பா கண்டிப்பா ஏழு மணிக்கெல்லா கெளம்புவாரு போயிட்டு சாய் பா பாத்தோனா நைட்டு ஒன்பது மணிக்கு தா வருவாரு வீட்டுக்கு அதனால ஒன் இன்னும் அந்த அளவுக்கு பணம் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி இங்க ஆனா தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு அதுதாம்ப்பா பிரச்சன கரெக்ட்டான சம்பளம் குடுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா நம்ம நம்மளோட உழைப்ப வாங்கி க்கிறாங்க அதுக்கேத்த ஊதியம் ‌தரவே மாட்டங்கிறாங்க
ஆமா ஆமாங்க
அப்படி இருந்தும் பாருங்க சேல்ரியும் சம்பளமும் பாத்தோம்ன்னா ஒரு ஒரு ஒரு மாசம் தரவே மாட்டங்கிறாங்க அடுத்த மாசம் போட்டுக்கலாம் அப்டின்ற மாரி ஆனா வெளிநாட்ட பொறுத்தளவுக்கும் அந்த மாரி இல்ல என்ன பொறுத்தளவுக்கு இல்ல கரெக்ட் னா நம்ம உழைப்புக்கேத்த ஊதியம் கரெக்டா கெடைக்குது என்ன பொறுத்தளவு க்கு கெடைக்குது இன்னொன்னு என்னன்னா கரெக்ட் ட்டா ஒன்னா தேதினா ஒன்னாந்தேதி அப்டி போட்டாதாங்க அதனால வாழ்க்க அப்டி போய்ட்டு இருக்குப்பா
ஆமா ஆமா இப்ப இருக்குற சூழ்நிலை ரொம்ப டைட்டாவே போயிட்டு இருக்குங்க ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க லக்கு இருக்கிறவிங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட்லயே போடுறாங்க இல்லாதவங்க பாத்தீங்கன்னா வெளியில தேடுறவிங்க ரொம்ப கஷ்ட ட்டபடுறாங்க பாத்தீங்கன்னா அது‌ ஆ கம் பனிக்ஸ் நெறைய அந்த ரெசியூம் இருந்து ஃபைல் எடுத்துட்டு போய் தேட்றக்குள்ள படாத பாடு பட்றாங்க அப்டி கெடைச்சாலு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்குத்தா போ வேண்டியதாருக்
ம் ஆமாப்பா இங்கல்லா இரு ம் ஆமா ஆமா நம்ம வேலைக்கு தேட்றதே ஒன் மந்த் ஆகிடுது ஒரு மாசோ ஆகிடுது
ஆமா ஆமாங்க
ஆமாம்ப்பா அதனால நீ படிச்சி நல்லா வேலைக்கி போ போய் ட்டு அப்பா அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணு அப்டி அங்க இங்கியு சுத் த வேணா இது அக்கா பண்ற அட்வைஸா நெனச்சிக்கோ இல்லப்பா இப்ப இருக்கற பசங்கல்லா பாத்தோன்னா ஆ எப்டி சொல்றது ஒரு வண்டி இப்ப அப்பா அம்மா வாங்கி குடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களா அந்த வண்டி எப்டி தெரியுமா பறக்குது அப்டியே ஒரு கொழந்தைங்க வெளையாடு குறுக்க வந்துட்டா என்ன ஆகுறது அப்டின்றத நெனச்சே பாக்க மாட்டேங்கிறாங்க
அதா அதாங்க எல்லா இன்றைய கால நெல அப்டி ஆயிப்போச்சுங்க
ஆ அத நம்ம கேட்டா ஏப்பா பொறுமையா போனா என்ன அப்டின்னு கேட்டா நீ போட்ட ரோடா அப்டின்ற மாரி ம் அப்டி கேட்டுர்றாங்க அதனால அந்த பிரச்சன வந்தா தா உங்களுக்கு அதுலா தெரியு அனால இப்ப உள்ள பச ங்கல்லா ரொம்ப மோசோம்ப்பா ரொம்ப மோ சமா இருக்காங்க எதுவு இப்ப தெரிய மாட்டேங்குது
ஆமா அதெல்லா அவி அவிங்களே அனுபவிச்சு பாத்தாங்கன்னா அவிங்களுக்கே தெரியுங்க
கண்டிப்பா
அது இப்ப புரியாதுங்க இன்றைய காலக்கட்டோ அப்டி இருக்குதுங்க
ஆமா ஆமா
அதுக்கு தகுந்த மாரி பெட்ரோல் டீசல் வெல எல்லாமே ஏத்திட்டு போறாங்க தங்கோ வெள்ளி எல்லாமே ஏறி போச்சுங்க பொருளாதாரமே ஏறிட்டே வருது
இப்பல்லா பாருப்பா ஒனக்குலா பொண்ணு கெடைக்கிறதா இருந்தா நீ பணோ ஆ நக இதெல்லா எதிர் பாக்காத ஆ ஆமாம்ப்பா சீரியஸ் ஸா தா நா சொல்ற ஏன்னா அந்தளவுக்கு இருக்கு மொ பாரு ஒரு பவுன் ந கல்லா பாருங்க ஒரு லட்சத்துக்கு மேல தாண்டி போச்சி எதுவுமே இப்போ பண்ண முடியாது ம் ஏன்னா பொண்ணு ஆமா பொண்ணு வச்சிருக்கவங்கல்லா ரொம்ப பாவோம்ப்பா அனால கொஞ்சோ லி மிட்டா கேட்டு வாங்கிக்கோங்க ஏனா இன் இன்னு சொல்ல போனா நைன்ட்டி கிட்ஸுக்கே பாத்தோன்னா இன்னு மேரேஜ் ஆகாத இன்னு இதுவரைக் குமே இருந்துக்கிட்டு இருக்காங்க எவ்ளோ பேரு இருக்காங்க பொண்ணு கெடைக்காத எவ்ளோ பேர் இருந்துக்கிட் இருக்காங்க
ஆமாமாங்க இன்னு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேல ஆனவங்க இருக்காங்க
ஆமாம்ப்பா டூ கே கிட்ஸ்லா பாருங்க ஒடனே பொண்ணு வந்துரு
அப்டின்னுல்லா சொல்ல முடியாதுங்க அது அதுவா லக்கு இருக்குறவ காதலிச்சுதா இது பண்ணிருப்பா அது ஒத்துக்கணும்ல்லங்க வீட்ல ரெண்டு பக்கமு
அப்டில்லா இப்ப யாருப்பா பாக்குறா ஒத்துக்கறதல்லா இல்ல யாரு அதெல்லா நைன்ட்டி கிட்ஸ் தா நாங்க தா வந்து வீட்டுக்கு பயந்து ம் அப்பா அம்மாவுக்கு பயந்து ஒரு ஃபோன் பேசறனாலு எப்டி சொல்றது பயந்து ஃபோன எடு க்கவே நாலா பயப்படுவ அதுவு வீட்டு ஃபோன் தா பட்டன் ஃபோனு அத நா எடுக்கறதுக்கே பய்ப் புடுவ எங்க அப்பா அம்மா பாத்தா த ஏ நீ ஃபோன் எடுக்கற அப்டிம்பாங்க இல்ம்மா சும்மா அதுல நாங்க கேம் வெளாண்ட்ருப்போ இந்த பாம்பு கேம் ஒரு மாரி வரும் பாருங்க அது விளயாண்ட்டு இருப்போ அ அது விளய ஆமாப்ப அது விளையாடும் அது எடுக்க அந்த அத அது விளையாடாத அம்மா எடுக்க வேண எடுக்க கூடாதுன்னு சரிமா அப்படியே வச்சுருவோ அவ்வளோ பயம் பயந்து பேசுறதா இருந்தாலு எடுக்கிறதா இருந்தாலு அப்படி பயப்படுவோ ஆனா இப்பல்லாம் அப்டி இல்லப்பா
இப்ப எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பையனே போன்னு வச்சிருக்கானுங்க கையில
ஆமாம் அதுக்கே பாத்துக்குங்க டச்சு ஃபோன் தா வச்சுருக்காங்க
ஆமா ஆமா இல்ல இப்ப இப்ப கெழந்தைகளே வச்சிருக்குதுங்க போன்யிலோன்னா கெழந்தைங்களே சாப்பிட மாட்டேகுதுங்க அந்த நிலைமைக்கு ஆகி போச்சுங்க போன காட்டி இப்ப எல்லாம் சாப்பாடு ஊட்டுனாதா கெழந்தை எல்லா சாப்பிடுதுங்க
ஆமா ஆமா என்னோட பையனு அப்படிதாம்ப்பா போனை காமுச்ச தா பாக்கறிது இது சாப்பிடறது வேற வழியே இல்லப்பா எனக்கு நா எப் டி அத மாத்துறதுன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு குளிக்க போனாலு இந்தாப்பா இல்லன்னா டக்குனு இங்கயே ஓடிடுயறா எத எதாவது அவன என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏதோ ஒடியரா ஏதாவது பண்ணு நன்னாவேன டி வியில கனெக்ட் பண்ணி குடுத்துடுவே ந டி வில பார்த்துட்டு உட்காந்துரு க்கிறது அதே மாரியே போயிட்டு இருக்கு போன் இல்லன்னா எதுவுமே இல்ல மாரி
ஆமாமா இப்ப காலகட்டம் அப்டித்தா ஆகிப்போச்சுங்க கெழந்தைங்க எல்லா அப்டி அட்வான்ஸா வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க போன் இல்லன்ன இருக்க மடேங்குதுங்க இல்லைன்னா அழுவ ஆரம்பிச்சிருதுங்க
ஆமாம் அப்ப இப்போல்லா அப்டி தா போய்ட்டுருக்கு அது இல்லன்னா எதுவு இல்லாத மாரி போய்யிட்டுருக்கு
ஆமா ஆமாங்க ஆனா இன்னைக்கு அப்டி ஆயிப்போச்சுங்க என்ன பன்றதுங்க
ஆமாம் பா இப்ப எங்க வீட்டுக்கார் பார்த்தோனா போயிட்டு மூணு வருஷம் ஆக போகுதுப்பா ஆ இந்த டிசம்பர் வந்த தா ஏழு இந்த டிசம்பர் ஏழு வந்தா மூணு வருஷம் ஃபினிஷ் ஆகுது
சேரி சேரிங்க வீட்டுக்கு வந்ட்டு போவாங்களா
இல்லப்பா அவர் இன்ன வரல அப்டினா நா வர சொன்ன
சேரிங்க
வர சொன்ன அப்டின் என்ன சொன்னாரு அப்டி வருதா இருந்தா நா திருப்பி ரி ட்டன் போ மாட்ட அப்டின்ற மாரி சொன்னாரா அதனால சரி இருங்க அப்டின்ற மாரி சொல்லிருக்க எ பையன எத்தன ஏழு மாசத்துல விட்டுட்டு போனாரு ஏலு மாசம் கரெக்டா தம்பி இப்போ ஆமாப்பா அது வெளிநாட்டுல இருக்
சேரி சேரி ஓ சேரி சேரிங்க
ஆ பாத்தோனா அங்க இருக்காது ஏழு மாசத் திலா விட்டுட்டு போனாரு இப்ப பாத்தோனா பைய கவல அவருக்கு ஜாஸ்தியா இருக்கு எ பையன தொட்
சேர் சேர் சேரிங்க
ஆனா இங்க உள்ளதெல்லா ரொம்ப மிஸ் பண்றாங்கப்பா ஏதா ஒரு ஃபங்க்ஷன்னாலு விசேஷ் டனாலு வர முடியாது ஆ பாத்துக்கோங்க எங்க அக் காவோட வீட்டுக்கார்ரு அங்கதா வெளிநாட் லதா இருக்காரு என்னோட கல்யாண்த்துக்கு வர முடியில என்னோட கல்யாணோ பாத்தப்பா ஆ செகண் லாக்டவுன் போட்டாங்க பாத்தியா கொரோனா டைம் அப்ப ஏப்ரல் இருவத்தி அஞ்சில போட்டாங்க அப்பதா என்னோட கல்யாணோ நடந்தது கரெக்டா லாக்டவுன் ஞாயிற்று கெழம கரெக்டா நடக்குது லாக்டவுன் போட்டாங்க சரியாவே எ கல்யாண் நடக் கலப்பா நா என்னென்னவோ கனவுக்லா காண்டு வச்சிருந்த எனக்கு இப்டிதா நடக்கனு இப்டிதா மேக்கப் பண்ணணு அப்டிலா இல்ல மேக்கப்பே இல்லப்பா எனக்கு அந்த மேக்கப் அக்கா வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல அவுங்களுக்கோ ஃபோன் பண்ணி பண்ணி பாத்து நாங்களாவே பண்ணிக்கிட்டு அதா நம்ம ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நெனைக்குது அப்டியவே
ப்பதாங்க அதெல்லா அப்புற கால சூழ்நிலைங்க அப்புற நாம்ப என்ன பண்ண முடியு
ஆமாப்பா அதா அந்த லாக்டவுன் தா எங்க கல்யாண வாழ்க்கையில மறக்க முடியாத்து ஒரு வேன் இல்ல எதுமே இல்லப்பா ஓகேப்பா நெக்ஸ்ட்
அதா அதாங்க ஆ நன்றிங்க ஓகேங்க தேங்க்ஸ்